சொரி கேக்குதுீங்களா
கேக்குதுங்கா
என்ன பண்றீங்க தோழி
நா சும்மாதாங்கா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேன் நானு சும்மாதா உக்காந்துருக்கே
ம் சாப்ட்டாச்சுங்ளா
லன்ச்சு இனிமே தா இப்ப கொஞ்சோ லேட் ஆகும் நீங்க சாப்ட்டீங்களா கால்ல ஸ்
ஓ ஆ சாப்ட்டாச்சு அக்கா
என்ன சாப்டீங்க
நானு தோச ந அப்புறோ நேத்து சாந்துரோ வந்து கறிக்குளம்பு வெச்சிருந்தோ சேரி அப்டி காலையில சூடுப் ப்புனேஸ் சாப்ட்டுக்குட்டே
ஓகே நா இட்லி தா செஞ்சேம்ப்பா
ஓ சேர் சேரிக்கா நா மதியன்த்துக்கு வந்து என்னன்னா சாப்பாடு தம்பிக்கி சாப்பாட் டிஃபன் பாக்ஸ் கட்டி குடுத்தே தா கீர கடைஞ்சிருந்தே ஆ அப்புறோ சாப்பாடு இருக்கு அது போதும் நா ஒரு ஆள் தான வீட்ல
ஆ ஓ
அதனால் டக்குன்னு நம்மளுக் போதும் இவ் ஒரு ஆளுக்காக தனியா செய்யிறது கொஞ்சோ வெச்சங்ளே
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ, நீங்கக்கா
இன்னைக்கு நானு இட்லியோடயே விட்டுட்டேப்பா, நானு எதுவு செய்யல பெருசா
ம், ம் அவ்வளதா விடுங்க ஒரு ஆளுக்காக செய்யறதுக்கு கொஞ்சோ அதாதா இருக்கு.
கண்டிப்பா, நீங்க நல்லா சமைப்பீங்ளா? நீங்க நல்லா சமைப்பீங்ளா?
க்கு வந்து கறி சாப்பாடுலா நல்லா சாமைப்பே, கறி பொறுத்த வரைக்கு ஆ மித்தபடிலா வந்து சுமா சுமாரா சாப்புட்லா.
அவ்ளோதா சாப்பிட்றளவுக்கு வந்ட்டா போது அவ்ளோதா நம்ம என்ன ஹோட்டலா வச்சி ம்ப நம்
ம் எங்கக்கா எவ் ளோதா நானு யூடியூப்ப பாத்து பாத்து சமைப்பேங்க்கா வீட்லலா என்ன சொல்லுவாங்க அது நொ ட்ட இது நொட்ட நல்லாவா இருக்கு இது எதுக்கு சமைச்ச இது என்ன இப்டி இருக்கு அப்டின்னு சொல்றாங்கக்கா உனக்கெல்லா நா பாத்து பாத்து செய்யறே பாரு அதுதான் பாருங்க ந ஒவ்வொன்னும் பாாரத்து பாாரத்து சமைக்கிறேன் பாரு என்ன சொல்லும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கன் எனக்கு
கண்டிப்பா ஆனா நான் யூடியூப்ல வதான் சமைக்க முடியதான் டவுட் தான் பாார்பேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது சமைச்சு குடுத்துருவேன் அவ்வளவுதான்
ஓ சரிக்கா நானும் அப்படிதான் வீட்டுல அம்மா அம்மாட்ட கேட்டு கேட்டு சமைப்பேன் நான் புதுசுதான் இப்பதான் நான் சமைக்கிறேன் சொல்லப்பபோன ஒரு ரெண்டு வருசமாதான் சமைக்கிறேன் அதனால சரி இதுக்கு முன்னாலல்லாம் வந்து அம்மா சமைச்சு குடுத்தாங்க அம்மா வீட்லயே அம்மா வீட்லயே இருக்கும்
கண்டிப்பா
அம்மா அம்மா வீட்டு பக்கத்துல எங்களுக்கு அதனால வந்து நம்ம ஒன்னாதான் சாப்பாடு சமைச்சு ஒன்னாதான் சாப்பிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வருசமாதான் நாங்க தனியா வீடு கட்டுட்டு வந்தோம்மா சரி இப்ப ஒரு ரெண்டு வருசம் தான் தனியா சமைச்சட்டு இருக்கேன் ஆ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அம்மாட்ட கேட்டு கேட்டு சமைப்பேன் அப்பப்ப கொஞ்சம் சந்தேகம் ஏதாவது டிஃப்ரெண்டா சமை
ஏதோ ஒரு சமையல் ஏதோ ஒண்ணு இது அவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு போனும்
அந்த சொல்லுவாங்கள இம்ப்ரெஸ் பண்ணறதுக்காக பண்ணுவேன் அந்த மாதிரி இம்ப்ரஸ் பண்றதுக்காக பா பா்த்த சமைப்பேன் எப்படி போடலாம் அப்படி போலாமோ இன்னைக்கு நைடவங்களுக்கு ஏதாவதுமா சமைச்சு தரலாம் அப்படின்னு செய்வோம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க வாய தறந்து நல்லா இருக்குும் வாயில இருந்து வரவே வராதுக்கா நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் னாலும் ஒரு
ஆமா இல்ல சாப்பாடு செஞ்சா அது பாராட்டுனா அது ஒரு விஷய தான் இல்ல
ஆமாக்கா அது ஒரு விஷயம் வந்து எப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாவே போதும் நானும் காய அங்க வந்து கேட்டுருவங்க்கா ஆஹ் நான் சமைச்சது எப்படி இருக்கு நல்லா இருக்கு க்கா அப்படின்னு ஓபனாவே கேட்டுருவேன் ஆனா அது சொல்றது கூட கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் நிறைய சாப்பிடுறேன் உனக்கு தெரியாதா நீ ஏ தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க அது வாய் தந்து செல்றதுக்கு என்னா
கண்டிப்பா எல்லாரு வீட்டுலையிம் ஒரு அபிசேஷம் ே கிடையாது எங்க வீட்டுலயுமே அப்படிதான் நல்லா செஞ்ச இருந்தாலுமே அதது பாராட்டலாம் மாட்டாங்க ஆன ஆன ஆன கேட்பேன் ஆனா என் என்னோட பசங்கல்லாம் அப்பிள்ளாங்க வந்தோனே எங்க பாப்பா சொல்லிடும் இன்ன்னைக்கு நல்லாந்துச்சுமா அப்படின்னுனா என் பையன் சரி எங்க ஹஸ்பண்டையும் சரி அது நல்லா இருக்குனே சொல்லவே மாட்டாங்க அது கேட்டாலுமே பாராட்டு கிடைக்கும் ஆஹ் ஆஹ பரவாயில்ல ஓகே அப்படின்னுட்டு போயிடுவாங்க எனக்கு அப்படி சாப்பாடுல உப்பல்லி கொட்டிடலாமான்னு இருக்கும்
அந்த பசங்கனாவ இப்படிதானருக்கு
ஆமா
உம் ஆனா எங்க வீட்ல அப்டியே ஆப்போஷிட்டு எனக்கு பையன் இருக்கான் அவன் இப்பத்தான் யூ கே ஜி போயிட்டு இருக்கான் அவன் சொல்லுவா அவன் எந்த சாப்பாடு ஒரு சின்னதா ரசம் வச்சா கூட அவன் ரிவ்யூ சொல்லுவான் சூப்பரா இருக்குமா அப்டியே நாம கொஞ்சம் ஐஸ் கட்டில நிக்கிற மாரி இருக்கும் அப்பா அப்டின்னு ஆமா அவைங்கள்ட்ட நம்ம எதிர்பாக்குறோம் சொல்ல மாட்டிக்கிறாங்க சேர் தான் பெத்த பையங்கிட்டு இருந்தாவது வருதே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும்ல
கண்டிப்பா ஆனா இது பொம்பளபிள்ளைங்க ஃப்யூ சர்ல அதுங்களுக்கு இதே நெலமைதான் சு தெரிஞ்சுட்டு ஆஹ் அதுங்க பாராட்டுங்க நல்லாருக்குமா அப்டின்னு
உம் ஆனா பசங்கள ம் சொல்லப்போனா அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்ல ச பழக்கி விடணும்க்கா நம்மதான் கஷ்டப்படுறோம்னா நாளைக்கி அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க போறப்புள்ளயும் கஷ்டப்பட கூடாதுல்ல
ஓகே
அதனால என்னான்னா நான் இப்பலாந்தான் பழக்கிட்ருக்கேன் இப்பதான் அவனுக் அஞ்சு வயசு தான் ஆகுது அவனுக்கு எல்லா வேலையும் வீடு கூட்றது பாத்ரம் விளக்கறது அவன் அவன் சாப்ட்டத அவன் தான் வெளக்கணும் ச் எங்க பாத்தரம் குடுக்க மாட்டே அவன் சாப்ட்டது மட்டும் ஆஹ் இப்போ ஒரு ஹார்லிக்ஸ் குடிச்சன்னா அந்த டம்ளர அவன் தான் கழுவணும் அந்த மாரி அவனோட வேலை அவன் செய்யணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது யாரையும் எதிர்பார்க்க கூடாது அப்டின்னு இப்பல இருந்தே ஏதோ சொல்லிக் குடுத்து சொல்லி் குடுத்து வளத்துவாங்கல்ல
ஆமா அப்டிதா இருக்கணும்
அப்டிதான் வளத்திட்டிருக்கேன் என் எனக்கே கொஞ்சம் ஒரு சில நேரத்துல பாவமா இருக்கும் நம்ம செய்யலாமா அப்டின்னு ஆனா அவனுக்கு இப்ப பழகிருச்சு ஸ்டார்ட்டிங்ல வந்து வே போமா நா செய்ய மாட்டேன் அப்டி இப்டிம்பா ஆனா இப்ப பழகிற்ச்சு அவனுக்கு கு துணியுமே பாருமே நான் கையில தான் துவைப்பேன் எங்க வீட்ல ச் அந்த காலர்ல்லாம் கொஞ்சம் அழுக்கு இருக்குமா அதுனால கைல துவச்சாதான் டக்குன்னு போகும் ச்ச ஆஹ் ஆஹ் அத னால என்ன பண்ணுவோனா நானு கைல தொவைக்கும் போது அவன் துணி எடுத்துட்டு வந்து அவன் துணி அவன் தான் தொவப்பான் ஏன்னா குட்டியா இருக்கல அவன் டிரரெஸ்ஸு சும்மா ட்ரவுசர் தானே டக்கு டக்குன்னு அவனே போட்டு அவனே பிரஷ வச்சு தேச்சு அவன் அவன் துணிய அவன்தான் தொவைப்பான்
கண்டிப்பா
உம் அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டு இருக்கேக்கா
அப்போ கொஞ்சம் முன்னாடி நாள் கொஞ்சம் முன்னாடி வருஷத்து வரைக்கும் அப்பதான் வாஷிங் மிஷி மிஷின வாங்கிட்டே எப்டியு நான் சொன்னே இது கடைவில நான் சும்மாதான் இருப்பே எதுக்கு அதெல்லாம் நான் கையிலேயே துவச்சுக்குவ அதனா நா மண்ண பெரியொரு தப்பு தள்ளி போட்டோமா மிஷின் துவைச்சோமா வேலை ஆமா வேணனுட்டேன் இப்ப நான் அத அதான் பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு பயர்ந்தாலும் நான் தான் துவைக்கணும் தரவ கிடையாது என்ன பண்றது
சரி உடுங்க அடுத்த மாசம் ஆடி ஆஃபர் வரும்ல
கண்டிப்பா
அப்போ வாங்கிருங்க
அதுக்கப்புறம் வாங்கி தரேன் அது வந்து அவர் அமைப்புதான் வாங்கி் கொடுக்கணுங்கிறப்பதான் வாங்க முடியும்
அது அது வேணா உண்மைதாக்கா இங்க வாய்ல இந்து ஏதாது வந்துச்சுனா ஒடனே வாங்கிணு வேணா
ஆனா வாங்கி் குடுக்கற வரைக்கு போய்ட்டாங்க ஆனா அங்கயு நானும் போய் ஆனா என்னனே தெர்ல அது வாங்குற மைண்ட் செட்டே இல்ல ரிட்டர் வந்துட்ட நானு வீட்டுக்கு நா பாத்துக்கோங்க
சப்ப்க பொண்ணானே ஒரு ஒரு வாய்ப்ப நழுவ விட்டுட்டீங்க ஆமா
கண்டிப்பா
ம் நா வாஷிங் மிஷின் இருக்கு ஆனா நாங்க யூஸ் பண்றதுல்ல சொல்லப்போனா ஒரு அஞ்சு வருஷோ ஆச்சு யூஸ் பண்றதே இல்ல
யூஸ் பண்ணலனா அது வீணா போய்டாதா
ஆகுச்சுக்கா ஒரு டைம் நடுவுல போட்டு பாத்தோ கொஞ்சோ ஒரு மாரி மக்கர் பண்ணிச்சு அப்றோ எலி வேற உள்ள பூந்துக்குச்சு கீழ நாங்க தரையில தா வச்சிருந்தோமா ஆ கீழ தரையில தா வச்சி நாங்க மே வீடுனா பரவால்ல கீழ கீழ் கீழ் இது
ம்
எங்க எங்க வீட்டல நாங்க மேல மாடி கட்டவே இல்ல சும்மா ஒத்த மாடி சொல்வாங்கள்ல மேல வீடே இல்லாம மொட்டையா ஒரே வீடு மட்டும் கட்டுவாங்கல்ல அந்த மாரி கட்டிருக் பாமா ஆனா கீழ வச்சிருக்ககோ டக்குனு அந்த எலி எல்லா பூந்து அதோட வேலய காட்டிச்சு தி அந்த ஒயர்லா கட் பண்ணிச்சு அதுக்கு செலவு பண்ணங்க்கா அதுக்கு நாலாயிரூபாவோ எனமோ சம்திங் செலவா ஆச்சு எனக்கு அப்போ அப்றோ ஓ கே அப்டின்ட்டு அதுக்கப்புறமு நா எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல கைல துவச்சு துவச்சிட்டு அது போட்டு எனக்கு அழுக்கே போகாத மாரி ஆ என்னாதா குளிர இருந்தாலு என்னாதா ந இருந்தானலு கைலே தொவச்சுட்ட அது பழகிச்சுங்க சொல்ல போனா எனக் எனக்கு இந்த எக்சைஸ் அந்த யோகா செய்யறதெல்லா எனக்கு புடிக்கவே புடிக்காது என்னால ஒடம்பே வளையாது எனக்கு அதனால இந்த இந்த மாரி நடக்கறது இந்த மாரி வேல செய்றதெவ்லா அது அந்த இத கண்வட் பண்ணிக்குவ
எ அந்த அளவுக்கு டயர்டு ஆகுது என்ன பண்றது
ஆ ஆமாக்கா அதுவு வந்து இந்த தம்பி பொறந்ததுல இருந்து தொப்ப வற போட்ருச்சுக்கா அந்த அது என்ன சொல்லுவாங்க காத்து வயிறா வை யித்துக்குள்ள காத்து பேருமே ம் ஏ அத அத வச்சுக்கிட்டு நம்மளால வேலயே செய்ய முடில கொஞ்சோ நரோ வேல செஞ்சாலுமே டயர்ட் ஆயிரு பக் பேன் ஆ பின்னாடி முதுகெல்லா வழி எடுத்துருது கொஞ்ச நேரோ உக்காந்துட்டு உக்காந்துட்டு வேல செய்ற மாரி இருக்குக்கா
பாற ரொம்ப கஷ்டம் இருக்கு
ஆ ஆமாக்கா அது ஓப்பனா எல்லா பொண்ணுங்களுக்கு உண்டானதுதான பாவுல்ல ஆனா அந்த காலத்துல ஒரு ஆ ‌அந்த காலத்துல எப்டினா பத்து அதுனா பத்து கொழந்தைங்களா பத்து கொழந்தைங்கோட பெத்து வளத்திகாங்க
நம்ம அது என்னமோ உண்ம தா இப்போ ஒரு கொழந்நயே பெத்து வள அது பெரிய விஷயமா தான் இருக்கு
ஹூக் ஹ அதுதான் பாருங்க நமக்கு இடுப்புலிக்குது கை விலிக்குது கால் வலிக்குதுங்கிறோம் எங்க அப்பத்தால்லாம் வந்து ஏழு பசங்களாம்
கண்டிப்பா
எனக்கு ஏழு பிள்ளைங்க நாங்க ஏழு பேரு உ நல்லாம் பெத்து வளர்த்தனேன் நீ என்னாடி ஒரு பிள்ளைையை பெத்துட்டு இப்படி பண்ற அது வலிக்குது இது வலிக்குதுங்கற அவங்க ஸ்லாங்கள சொல்லுவாங்க ஹூ திட்டுவாங்க அது எனக்கு வந்து என் திட்டுவங்கதுக்கு ரொம்ப புடிக்கும்க்கா
சிறட்டுறு போகம் எது பிடிக்குமோ
ஆமா அவ அது வந்து வேற யார்கிடயையும் நான் தட்டுவாங்க மாட்டேன்ங்க அப்பத்தாட்டை மட்டும் திட்டுவாங்குவேன் அவங்க வந்து எப்படின்னா உரிமையா திட்டுவாங்க வயசானவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் வம்புழுக்கிறது நம்ம வம்புல தான் அவங்க திட்டுவாங்கள கோவப்பட்டு
கண்டிப்பா
அது எனக்கு பிடிக்கும் அவங்ககிட்ட அதே வேற யாரும் எங்க அம்மா திட்டினா கூட எனக்கு பிடிக்காதுது ஆஹ் எங்க அம்மா புிடிச்சி நான் திட்டி விட்டுருவேன் அங்க திட்டுறாங்களோ இல்லையோ நான் திட்டி விட்டுருவேன் ஆனா எங்க அப்பாதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்பேவரட்
ஓகே தோழி அடுத் இன்னொரு காலல கண்டிப்பா பேசுறோம்ப கண்டிப்பா ஷோரா
ஆஹ் கண்டிப்பா தழி நன்றி
நன்றி
உம்